நா தாயைலோ வச்சுனு தாயைலோ போட்றதுக்கு உக்காந்துருக்கே தோழா
ஏங்க தலவலியா
ஆமாங்க தோழா மார்நிங்கே தலவலி வந்துருச்சு இன்னிக்கு சார் மதியானமே தலவலி வந்துருச்சி இன்னிக்கி
அப்டியா சேரிங் ம்
அது இல்லாம தைல டப்பா இல்லாம நா இல்லங்க தோழா
அப்டி உங்களுக்கு காலெஜ்ல அசைன்மென்ட்ல்லா இருக்காங்க குடுப்பாங்களா
ஆ அசைன்மெண்ட் குடுப்பாங்க தோலா நா மேம் கால்ல புக்கு தெரக்க முன்னாடியே அசைமெண்டா சொல்லிட்டு போய்ட்டா
உங்ளுக்குமா அசைன்ட்மெண்ட்லா முடிப்பீங்களா கரெட்டா
ஆ அதெல்லா சம்மிட் என்ன தெரியுமா தலை பண்ணுவோ அசைன்மெண்டே எழுத மாட்டோ இதுல என்னாத் பண்ணுவாங்கண்ணா எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மேமும் இன்டர்நெட் மேமும் ஒரே மேம் லைக் இன்டர்நெட் அப்ளிகேஷன் உள்ள இதும் ஒரே மேம் தா எங்ளுக்கு
ம் ம்
என்ன பண்ணுவாங்க தெரிமா ஒரு ரெண்டு கொஸ்டின் பேப்பர் லைக் ஓல்டு செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல ரெண்டு வருஷம் ரெண்டு செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் தந்துட்டு அவ்ளத்தையு ஸ்கிப் பண்ணாம எழுத சொல்லிருவாங்க லைக் அறுபது பேப் அறுபது ஏஃபோர் ஷீட் வந்துருங்கோ ரெண்டுத்தையு எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கு பிரண்ட் அண்ட் பேக் இருந்து எழுதணு அப்போ நூத்தி இருபது பேப்பர் எழுதணு
நூத்தி இருவது பேப்பரா
ஆமா எல்லாரு நூத்தி இருபது பேப்பர் எழுதுவோ உக்காந்துட்டு அவ அத பாப்பாளா பாக்க மாட்டாளான்னு தெரியாது எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு எழ்தி எழுது குடுக்கணு என்ன பண்ணுவோ தெரிமா நாங்கல்லா எழுதவே மாட்டோ எழுதாம ரெப்பு கிட்ட கொண்டு சப்மிட் பண்ணுன்னு சொல்வாங்கல்ல நாங்கள்லா என்ன பண்ணுவோ தெரியுமா ரெப்பு கிட்ட போய் ஆ ஆனாக்கு இன்னைக்கு சப் சப்மிட் பண்ணிருக்க மாட்டோம் ஒரு ரெப் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டா நாங்க சொல்லிடுவோ நாங்க ஆறு பேரு சேத்து தானே தந்தோ எங்களோட பேப்பர் எங்க அப்டீன்னு கேட்டு அழு ஐயோ இந்த வாட்டி அவ்ருதா தப்பிச்சே தெரியுமா ஒண்ணுமே எழுதல ரெண்டு சப்ஜெக்ட் டு ஃபர்ஸ்டு செமஸ்டருகுள்ள நா குடுத்துட்டே குடுத்துங் கண்டுக்காமலே மார்க்கு போட்டா செகெண்ட் செம்ஸ்ட்ருனா மார்க் குடுக்கவே இல்லேன அசைன்மெண்ட்டே பேப்பர் கூட எடுக்கல் நானு பேப்பர் கூட எடுத்து அதாவது ஃபிரண்ட் பேஜ் கூட போட்டிருக்க மாட்டே அங்க அவள்ட்ட பாவ் போ தப்பிச்சிட்டோ எழுதவே கெடையாது ரெண்டு ஆறு பேருமே எழுதல
ம் ம்
ஏனா நாங்க வெலலயே அந்த பேப்பர் கூடனே வெச்சோ அந்த பேப்பர் எல்லா இருக்கும் போது எங்க பேப்பர் எங்க அப்டின் சொல் க வெச்சி செஞ்சிட்டோ
ஹா அஸ் ஆனா அசைமெண்ட்னாலே கொஞ்ச வெறுப்பா தா இருக்குல்ல
அது வந்து ஒரு டென் பேப்பர்ஸ் டுவல் பேப்பர்ஸ்னா ஓகே வன்ட்டுவெண்ட்டி பேப்பர்ஸ் எங்க இருக்குது பாருங்க வன்டென் ட்வெண்ட்டி பேஜ்ஜஸ் ரெண்டென்த்துக்கு யப்பா யற்நூத்தி ஆ வெ வன் ட்வெண்டி பேஜ்ஜஸ் எல்துவோ அதே மாதி அப்ப ரெண்டு செட்டு எல்துறோ டூ ஃபாட்டி பேஜ்ஜஸ் எல்தணு டூஃபாட்டி
எதுக்கு புக் புக்ல இருக்குதே எல்லாத்தையு எல்துண்மா
கொஷ்டின் பேப்பர்ஸு ரெண்டு ஸெட்டு கொஸ் ட்டீன் பேப்பர்ஸ் இருந்து எல்த சொல்லுவாங்க ரெண்டு செமஸ்டர் நோ ஸ்கிப்பு ஒரு பு ஒருத்தி கொஸ்டின் ஸ்கிப் பண்ணக் கூடாது
எழுதி குட்த்ருக்கீங்ளா
வன் டைம் எல்தி குடுத்தே ஃபஸ்ட்டு செமஸ்டர்ல வந்து வெறு நல்ல பிள்ள மாதி எல்தி குடுத்தோ
செகெண் செமஸ்டர்ல எங்க கல்நாடு தெடுத்து குடுத்தாச்சு
எங்ளுக்கு அசைன்மெண்டுன் பேருக்கு குடுப்பாங் எ அசைன்மண்ட்டு குடுப்பாங்க அதே பத் து பேத்தி பத்து பேஜியாச்சு எல்தணுன்வாங் நாங்க நா அஞ்சு பேஜிலும் முச்சி அசைன்மண்ட்ட குட்த்ரு
ஆ மத்தபடி மேம்ல்லா எப்டு தருவாங்க தப்பெல்லா தர மாட்டாங்கோ டுவல் பேப்பர்ஸ் ஃபைவ் பேப்பர்ஸ் எல்தந்தா போது சொன்னாங்க இவுங்க தா அப்டி இல்ல ஃபுல்லா எல்ததா சொல்லிர்க்காங்க ஆமா அதே ஸ்டாஃபு தா மூணு வருஷத்துக்கு அவ்ங் வருவாங்ளா
ஓ உங்ளுக்கு எந்த ஸ்டாஃப்பு மாற மாட்டாங்ளா
வருவாங்க
மாறுவாங்தனே
ஏ லைக் எல்லார்மே இருப்பாங்க இவுங்க கொஞ்சோ மெய்ன் சொல்லிக்கலா லைக் எல்லா சப்ஜெட் வெய் க்ளியரா எடுக்கறா அக்கோண்ஸு மெய்ன் சப்ஜெட் தேவுங்க அ சோ அவ்ங் வந்து தேட் இயர் மூணு யஸ்பூமூ க்ளாஸ் மேம் அவுங்கதா இந்த வட்டி போன வஷல்லா க்ளாஸ் மேமே இல்ல யாருனாலு நாங்க க்ளாஸ்மா எங்களுக்கல்லா எல்லாத்துக்கு க்ளாஸ்மேம்னு ஒருத்தங்க இருப்பாங்க அப்டிதானே எங்களுக் க்ளாஸ் மேம்மே கிடையாது
ய
ஃபஸ்ட் இயர்ஸ்ல நைக் வந்து ரிட்டைட் ஆய்ட்டாங்ளா ரெண்டு மூணு மேம்லா
அதுக்கு இது சப்ஸ்டியூட்டா போட மாட்டாங்ள வேற ஒருத்
ஃபஸ்ட்டியூட்டாவா யார பாத்து எங்கள்ட்ட யார கேட்டாலு இவங்கதா எங்க மேம்மு இவங்கதா எங்க மேம்முன் சொல்ல வேண்டிதா
ஓ எங்கிங்க எவ எ எங்ல்லா மூணு வருஷமு ஒரே மேம்மு
உங்ளுக்கு அப்டி போடுவாங்க எங்ளுக்கு வர்ஷ வர்ஷம் ஒரு ஒரு மேம் போடுவாங்கப்
எங்க ஆக்சுலி எங்க ஏ க்ளைன் எங்க க்ளாஸ் திங் மட்டுன்தா மூணு வர்ஷமா ஒரே மேம் ஏன்னா மெய் இன் நீங்க சொல்றீங்ள மெய்ன் சப்ஜெட்டுன்னு அதே மாரி எங்களுக்கும் மெய்ன் சப்ஜெட் வர்றதுனால அவு மூணு வர்ஷமா எங்ளுக் க்ளாஸ் டீச்சரா வந்துட்டாங் இது மத்த செக்ஷனுக்லா வந்து ஸ் போ ப்ரோ வருஷத்துக்கு ஒரு மேம் வருவாங்க இன்னொன் வர்ஷோ இன்னொன் வரு மேம் அந்த மாதி வருவாங் என்னன்னாம் இப்போ ஒரு இப்போ ஒரு ஸ் ஸி ஃபிஃப்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கோனா அல தட்டி மெம்பர்ஸ் வந்து ஒரு மென்ட்டார் கண்ட்ரோல இர்க்கு இன்னு ஒரு தாட்டி மெம்பர்ஸ் வந்து இன்னொம் ஒரு மெண்ட்டார் மொத்த ரெண்டு க்ளாஸ்மே இர்ப்பாங்க எங்குளுக்கு
எங்ளுக் வந்து ஒரே க்ளாஸ் தா சிக்ஸ்டித்ரீ மெம்பர்சு
ஹலோ
அத அதுனா த்ரீ த்ரீ இயர்ஸ் இருக்கா த்ரீ இயர்ஸ் இன்னு ஒரு ஃப்ஸ்ட் இயர் ஒரே ஒரு க்ளாஸ் தா செகண்ட் இயர் ஒரே ஒரு க்ளாஸ் தா தேர்டு இயர் ஒரே ஒரு க்ளாஸ் தா
ஓ ஓ ஓ
சோ வந்து இது வந்து சி ரொம்பல்லா இது இல்லங்கறதால க்ளாஸ் ஃபாம் வந்து அப்டி
ம் ம் அந்த அதுதா எங்களுக்கெல்லா எங்களுக்கெல்லா ரொம்ப கஷ்டோ எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னென்னா இந்த வாட்டி ஒரே ஒன்னுனா ஹெச் ஓ டி இருக்காங்க ஃபஸ்ட்டு கொஞ்சோ கொஞ்சோ ரொம்ப ஏனா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லா வரு எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல்லா வரும்போது ஹெச் ஓ டி மேம் சைனே பண்ண மாட் டாங்க எங்ளுக் எங்களுக்கெல்லா வந்து எங்களுக்கு ரெக்கார்டு சைனிங்க்கு ஹெச் ஓ டி ல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரெஸ் கோட்ல வருணு ஷேவ் பண்ணி ஹேர் கட்லா பண்ணி அப்டி போண்ணணு நாங்க எதுமே பண்ண மாட்டோ நாங்க இ
கோடு எங்க ட்ரஸ் கோட்டு கேக்குறீங்ளா
ம் அதா அதா சொன்னீங்ளே ஆனா மோஸ்டா ஊரு சைட்ல அப்டிதா இருக்கு ம் ம் ம் ஆனா அப்டிருந்தா வெறுப்புங்க எதுக் காலேஜ் படிக்கணுன்ற மார்ருக்கு
அப்ல்லா கெடையாதுங்க டிரஸ் போட்றதல்லா நாலா அதனால தா ஹேப்பியாவே இருக்கே எதோ கலர் டிரஸ் ஓகேங்க அப்டி
கலர் ட்ரெஸ்னா கொஞ்சோ டெய்லியு வாங்கற மார்ருக்குல்ல அடிக்கடி
அடிக்கடி போய் இதாகுற மாரி இருக்கு இதுன்னா பிரச்சனயே இல்ல
ம்
ரெண்டு செட்டு தா அது லைட்டா கோட்டு பட்டன்ல்லா அது இழுத் இழுத்து அஞ்சி பிஞ்சி வந்துருச்சி கோட்டு பட்டன் தை க்கணு கோட்டுப்பட்டன் தைக்கவு மடியா இருக்குது சோ வந்து ஊக்கு போட்டாச்சி அப்டி
பாத்தீங்களா எவ்ளோவு மடி குடுத்து அத கோர்ட்டு பட்டன் தைக்கன்னு சொல்லி ட்டு டீசண்டா பட்டன் வெக்காம ஊக்கு போட்டு வெச்சிருக்கே
இப்போ இப்போ கோயடு காலேஜ்னாலு யூனிஃபார்ம் தா வருமாங்க பாய்சுக் கூட
ஆ ஆமா ஆமா எப்பனாலு யூனிஃபார்ம் தா
அய்யயோ எப்பா
ஆ யூனிஃபார்ம் சூப்பரா இருக்குங்க இங்க கேர்ள்ஸ்க்கு செல காலேஜ் யூ னிபார்ம் நல்லாருக்கு நாங்க படிக்கிற காலேஜ்ல பைத்தியக்கார கா டாப்பு கோட்டு அங்கெல்லா வந்து ஷோட் சட்டையு கோட்டு
ஓ
கேர்ள்ஸுக்கு ஷர்ட்டு கோட்டு பாய்ஸ்க்கு வந்து ஷர்ட்டு பேண்டு தா சூப்பரா இருக்கு அத பாக்கறதுக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்டான ப்ளூ கலர்ல வெப்பாங்க
ஓ செரி கலர் ட்ரெஸ்ஸா இருந்தாகூட ஆ ஃபஸ்ட்டு போடும்போ ஜாலியா இருப்பாங்க கலர் டிரஸ் போடும்மோது அப்புறோ போக போக என்ன டிரெஸ் போற வெறுஃமா அப்புறோ வீட்டுல இருக்க டிரெஸ் நார்மலா இருக்க
நாங்க அதெல்லா போடுவே எங்களுக்கு கலர் ட்ரஸ் எங்களுக்கு வந்து வீட்ல கலர் டிரெஸ் எப்ப போட்டாலு இந்த பங்க்ஷன் இருக்கு அ அதுக்கெல்லா என்னா கலர் டிரஸ்
ம் ம் ம் ம் நீ போனுன் இருக்கு
நா இப்பதா இப்பதா பாக்குறே செருப்பல்லா இப்பதா பாக் அப்புறோ என்ன வந்து எந்த இந்த வர்ஷோ வந்து எப்போ கலர் டிரஸ் வெக்குறாங்கன் தெர்ல அப்பனா செருப்பலா போடுவே
கல்ச்சுரல்ஸ்லா பயங்கரமா போய்டுவீங்கள்ல
ஆ கல்ச்சுரல்ஸ்லா கொஞ்சோ கேவலமாவு போணோ ஃபஸ்ட் இயர்ஸ்ல
இந்த வாட்டி கொஞ்சோ நல்லா பண்
ஆமா தெரிஞ்சுடுச்சுல எப்டி எப்டி பண்ணணு எப்டி எப்டி இருக்கணுனு சோ வந்து அப்டி பழகிப்போ அதுல என்ன தெரியுமா எங்களுக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் டைம்லதா எங்குளுக்கு பாஸ்டிங்
ஓ உங்களுக்கு
அங்க வந்து ஆ சாப்பாடு போட்ருவாங்க காலேஜுல சாப்பாடுலா போடுவாங்க போல
ம்
போட்டாங்க நாங்க என்ன பண்ணோ தெரியுமா வீட்ல வந்து ஃபாஸ்ட்டிங் சொல்ட்டு இங்க வந்து கட்டடிச்சிட்டோ
ஓ
அது வந்து டீச்டே அன்னிக்கு எங்கலலா பாஸ்ட்டிங் வந்து இருக்க முடியாது அப்டிதா டீ ஜேனா டான்ஸ் ஆட்டுறது அப்டிதானே
ஆமா
ஃபுல் டே டான்ஸ் அன்றைக்கு வந்து பாஸ்டிங்கும் புடிச்சுட்டு எங்களால பண்ண முடியாது வீட்ல பாஸ்டிங் சொல்லிட்டு இங்க வந்து
இங்க பால் நடக்குதுனா அங்க ஃபுல்லா ஏசிதான
ஆ
ஏசியா இல்ல ஃபேனா ம்
அதெல்லா கடையாது வெளியே சீட்டு போட்டு ஃபேன் போட்ருப்பாங்க
ஓ அங்கே டான்ஸ் ஆடினு டி ஜே டி ஜே வெச்சுரு
ஆமா சூப்பரா இருக்கு வீடியோஸ் இருக்குன்னு டீ ஜே சாஜூ ச டி ஜே சாஜு அப்டின்னு ஒருத்த ஐ டி உண்டு
ம் ம்
ஆ இப்ப போய் பாத்தா தெரியு காலேஜ் இருக்கு உமென்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் அப்டின் போட்ருப்பா சூப்பரா இருக்கு பாத்தாலே தெரியு எங்க காலேஜ் எப்டி இருந்ததுனு
உங் காலேஜ் பேர் என்னது
உமென்ஸ் கிறிஸ்டின் காலேஜ்
ஆ ஓகே ஓகே ஓகே ம்
இனோ எதோ போக வேண்டிதா இனி
என்னது
ஷா அப்பறோ சொல்லுங்க உங்க காலேஜுல இப்டிலா நடக்குமா
எங் காலேஜ்லா வந்து எங் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லா நீங்க கேட்டீங்கனா அவ்ளதா நா சொல்லினே கான்செட்ல த்ரீ டேஸ் எங்களுக்கு கான்செட் நடக்
ஓகே ஓகே ஓகே ஓகே எங்களுக்கு அந்த மாரிலா ஒர்த்துலா கடையாது
ம் ஈவினிங் வந்து சிக்ஸ் டூ நைட் ஒன் ஓ க்ளாக் வரிக்கு நடக்கு மிட் நைட்
ஓ எங்களுக்கு வந்து மார்னிங்கே ஃபுல்லா முடிச்சுப்பாங்க டென் டு த்ரீ ஃபார்டி ஃபை வரைக்கு எதனாலு முடிச்சுக்க வேண்டிதா
ம் எங்களுக்கெல்லா எங்களுக்கு என்னென்னா வாங்குற மத்த ஃபீஸ் எதுல தெரிமா குடுப்பாங்க இந்த காலேஜ் கல்ச்சுரல் செலிபிரிட்டி வராங்கள தமனா க்குல்லா இந்த பாருங்க மூனு ரெண்டு அவர் ரெண்டு அவர் கூட வந்திருக்க மாட்டாங்க தமன்னா வந்தாங்க எவ்ளோ தெரியுமா அவங்களுக்கு நாப்பது லட்சொ குடுத்தாங்க
செரி தா
அவ்ளு ம் ம் கேட்டா அதுக்கே வந்து ஃபீஸ் பத்துலனு எங்க காசுல இருந்து வாங்குனாங்க
செரியா போச்சு
தெரியுமா எங்களுக்கு எந்த வெளி இப்ப வெளி காலேஜ்க்குலா வர்லா வெளி காலேஜ் வரதுக்கு வந்து ரெண்டாயிரூபா டிக்கெட் டூ தௌசன் அதுலே அவங்க அடிச்சிருவாங்க இது பேரு மார்க்கெட்டிங் இப்போ இப்ப அது சென்னைல இருக்கனால வந்து எனக் சென்னைன்னா கொஞ்சோ பெரிய பெரிய காலேஜ்ல்லா வேற இருக்கு செரி அவங்களுக்கு ஈக்குவலா பண்ணா தா வந்து அவங்களுக்கு வியாபார நடக்கு இல்லனா வியாபார நடக்காது
ஒ அப்டி ஓகேங்க நம்ளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு அழைப்பில் மீண்டும் ச
ஆ ம்